ஹாய்
எப்படி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேப்பா நீங்க எப்படி இருக்கீங்க
ஆஹ் அப்படியே இருக்கு இருக்கெங்க என்ன பண்றது தூக்கமே இல்ல
ஐயோ உங்களுக்கு வேற சின்ன கெழந்தை இருக்கு இல்லைய
ஆமாங்க கெழந்தைய வச்சிட்டு நைட் ஃபுல்லா கெழந்த அழுதுட்டே இருக்கா
பாப்பாக்கு எத்தன வயசாச்சு இப்போ
பத்து மாசங்க
இப்ப இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு இருக்குங்களே உங்களுக்கு
ஐயோ ஏங்க பயப்படுத்துறீங்க
என்ன பண்ணட்டு ஏன்னா இப்போ ஒரு ஃபீடிங்லாம் நிறுத்துற வரைக்கும் நம்ம தூக்கத்தை பத்தி இதே பார்க முடியாது ஏன்னா அவங்க என்னதா பகல்ல நீங்க சாப்பாடு அது இதுன்னு ஊட்டினாலும் ஒரு முழுச்சா ஒன்னவர் தூங்குவாங்களே தவிர அந்த கண்ணு முழுச்சாங்க அங்க ஏதோ சின்ன தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபீடிங் தான் ராத்திரி வேணும் அப்ப அதை குடுக்குறதுக்கு ரெண்டு வயசாவது நீங்க
ஆமா அதுதாங்க டெய்லி தூக்க கேடுறோமா நைட் எல்லாம் மூணு நாள் நாலு தடவை முடிச்சுக்கிறா
அத யோசிக்கவே முடியாது அதுவும் இந்த ஒரு வயசு டு ஒன்னே கால் வயசு வரைக்கும் ரொம்ப அதிகமா ஃபீடிங் எடுத்துக்குவாங்க
ஆஹ் ஆமா ஆமாங்க அதுதான் காலையிலயே வீடு விட்டு வேலை எல்லாம் இருந்துருதா காலையில தூங்க மாட்ட ந்தா ரொம்ப நேரம் விளையாடுவா அதுனால நைட்டும் தூங்க முடியாது மத்த அதிகமா தூங்க முடியாது ஒரே டயார்டுங்க
வீட்டுல பாத்துக்குறக்கு உங்க அம்மாவோ மாமியாரோ இந்த மாரிய
எ இல்லலைங்க மாமியார் ஊருக்கு போயிருக்காங்களா
அஹ் திரும்பி வருவாங்களா இல்ல
அப்பாங்க இருந்துட்டுதான் வருவாங்க அவங்க டெஸ்டுக்கு போயிருக்காங்க
ஆஹ் சப்போஸ் அவங்காம் வந்துட்டாங்கன்னா எப்படியாச்சும் சொல்லி பகல்ல அவங்க கையில விட்டுருங்க கொஞ்சம் இப்ப இல்ல ஒரு ஒரு வயசு முடிஞ்சு அப்படின்னா கொஞ்சம் பகல் டைம்ல அழுதாங்கன்னா ஒண்ணு நம்மளோட பாலு ஃபீடிங் பாட்டில்ல வந்துட்டு பால் ஊத்தி குடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு மைல்டான ஃபுட்டு ரெடி பண்றத வச்சுக்கிட்டீங்கன்னா அத ஊட்டி விட்டு கொஞ்சம் பசி ஆத்தி விட்டுக்கலாம்
ஆமாந்தக ம் மாட்டுப்பாலு ஒரு வயசு ஆயிட்டா குடுக்கலாங்களா
ஆஹ் ஒரு வயசுக்கு மேல குடுக்கலாங்க அதாவது நீங்க சின்னதா டெஸ்ட் பண்ணுங்க இப்ப நாங்கல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு மூணு மாசம் முடிஞ்சதுமே ராகி கூழ் எல்லாம் குடுத்துடுவோம் அப்ப அதுலயே எங்க அம்மா வந்துட்டு கொஞ்சமா பால் ஊத்திதான் ரெடி பண்ணுவாங்க
ஓ நா பால் ஊத்தி குடுக்கல இப்போ ராகி கோள் குடுக்குறேன் ஆனா பால் ஊத்தி குடுக்குறது இல்ல
ஆஹ் ஏன் இங்க அம்மா அப்படி குடுத்தாங்கன்னா அது டெஸ்டிங்ல நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஒரு ரெண்டு நாள் லூஸ் மோஷன் போகும் அதுக்கப்புறம் போகல அப்படின்னா அந்த ஃபுட்டு அலர்ஜி இல்ல அப்படின்ற மாரி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லைங் களா அதனாலயே எங்க அம்மா அப்படி கொடுத் த்துட்டாங்க அந்த டேஸ்ட் அவனுக்கு செட்டு ஆயிடுச்சு அதனால இப்போ வரைக்குமே அவனுக்கு வந்துட்டு நா இடையில இடையில லிக்விட் ஃபுட் மாரி கொடுக்கணும் ஏன்னா வயிறுஃப்ரீயக கு இல்லீங்களா அதெல்லாம் கொடுத்தா நான் பால் ஊட்டி தான் கொடுப்பேன் இல்லனா தேங்காய் பால் கூட ட்ரை பண்ணலாம்
செரி செரிங்க அதான் ஒரு வயசு ஆயிட்டா பால் குடுக்கலாமா என்னன்னு ஒரு சந்தேகம் அப்பன்னா மாட்டுப்பால்ல சாப்பாடு பெசஞ்சு ஊத்திக்கலாம் அந்த மாதிரன்னும் கேட்டேன்
ஆமா ஆனா தூக்கத்த வந்துட்டு கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம தூங்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு பிரச்சனையா வரும் ஆல்ரெடி இப்பதான் உங்களுக்கு டெலிவரி ஆயிருக் கு கன்சிவ இருந்த வரைக்கும் உங்களுக்கு மூடி கொட் கொட்றது கூட அதிகமா இருக்காது ஆனா ஆப்டர் டெலிவரி பாத்தீங்கன்னா நல்லா முடி கொட்டும் ஸ்ட்ரெஸ் தூக்கம் இல்ல அப்படின்னா அஹ் முடி கொட்டுறதை நிறுத்தவே முடியாது நீங்க என்னதான் ஆயில் போட்டாலும் இல்ல ஆயில்ல பத்து ஐட்டம் போட்டு காசி தலையில தேய்ச்சாலும்
ஆமா ஐயோ என்ன சொல்றீங்க அப்படியே கையில சும்மா வருது வறவே வேண்டாம் வறவே வேண்டாம் சும்மா வருது
அதேதான் நீ மீன்ஸ்ல எல்லாம் அப்படிதான் சொல்லி போட்டுருக்காங்க கையில எடுக்கும் போது கொட்டுனா பரவாயில்ல ஃபேன் காத்து வாயில ஊதுறக்கெல்லா
அதுதான் பாருங்க நம்ம நடக்கறோம் இல்லைங்களா இப்ப ஃப்ரீயா விட்டுட்டு இந்த மாரி நடந்தோம்னா நம்ம வந்து நடக்கற இடம் எல்லாம் முடித இருக்கு
அது எனக்கு இப்போ இல்ல எனக்கு ரொம்ப வருஷமா அந்த கம்ப்ளைண்டட் இருக்கு கிட்டத்தட்ட கல்யாணத்துக் முன்னாடி இருந்தே அப்படிதான் ஃப்ரீயா இரு மட்டும் நா விட்டுட்டே என்ன வீட்டு்ல அங்கங்க ரோல் ரோலா சுத்தும் சாயங்காலம் கூட்டி வரும்போது பாத் தீங்கன்னா ஒரு பண்டல் எடுத்துக்கலாம்
அதுதான் வீட்ல சொல்லுவாங்க இது வித்தா காசாவது கிடைக்கும் இப்ப இங்க வாங்கறதுக்கு வர்றது இல்லையே அப்படின்னுவாங்க அவ்வளவு முடி கிடைக்கும்
அதேதான் இப்ப எங்க ஏரியால வர ஆரம்பிச்சுட்டாங்க நா சின்ன வயசுல இருந்து பார்த்ததில்லை இப்ப எங்க ஏரியால வராறங்க நா அத வந்து ரோல் பண்ணி எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டேன் சும்மா போறது விது ஒரு நூறு ரூபாயாவது வாங்
ஆஹ் ஆமா ஆமா வாங்கிக்கல வாங்கிக்கல தூக்கம் இல்லாம ரொம்ப டயர்டா இருக்குங்கய வய வேலையும் நெறைய செய்ய முடியல தூக்கம் இல்லாததுனால ஒரு மாதிரி தலைல்ல ஒரு மா மாதிரி இருக்கு வேற எங்கேயாவது போகணும்னா கூட எரிச்சலா இருக்கு தூக்க இல்லாததுனால தலம்பி போறதுக்கு கூட முடியலங்க
பாருங்களே நீ கொஞ்ச கொஞ்சம் போக போக வீட்ல யாராச்சும் பேசினாங்கன்னா கோவம் வரும் டிப்ரஷன் ஆகும் எதுக்கு கோவப்படுறோம்னே தெரியாம கோவம் வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா பத்து தடவை எந்திரக்கிறோம் இல்ல நைட்டு பின் பகல்லயும் தூக்கம் இல்ல வீட் வீட்டு வேல இப்படியே போயிட்டு இருக்கும் போது விட்டா போதும்ன்ற மாரி ஆயிடும்
ஆமாங்க இப்ப துணி வேற துணி வேற துவைக்கணும் குழந்தைய வேற பாார்க்கணும் அ பாப்பா தூங்கும்போது நம்ம மிஷின்ல போட முடியாத சத்த கேட்கோம் அவங்க முளிச்சுட்டு இருக்கும் போது அவங்கள தூக்கி வச்சுக்கிட்டே இத செய்யணும்
வேணு ஒரு
வச்ச உட்காராது அழுகும் நம்ம தூக்கிட்டே வேல செய்யற மாரி இருக்கும்
ஆஹ் தூக்கிட்டே என்ன அட்ஜஸ்ட் பண்ணி கிச்சன் வரைக்கும் இருந்தாங்க போய் ஏதாவது செய்ய முடியும் அது கூட சூடா இரு ஏதாச்சும் தெரிச்சுருமோ அதெல்லாம்
ஐயோ பாத்து பாத்து செய்யறதுக்குள்ள நம்மளுக்கு போது போதுன் ஆயிருது
துவைக்கற வேலைய எல்லா அவங்கள வச்சுட்டு பண்ண முடியாது நம்மளுக்கு ரெண்டு கை இருந்தாலே துணி துவைக்கிறதுக்கு பத்
மிஷின்ல போடுறதானா பண்ணலாங்க கையில துவைக்க முடியாது பாப்பா வச்சுட்டு கையில ஒண்ணுமே பண்ண முடியாது பாத்திரம் எல்லா எடுத்து சிங்கல போட்டுட்டு தூங்கினதுக்கு அப்புறம் சத்தம் இல்லாம வெளக்கணு சத்த போட்டு லைட்ட அவனு பட்டுச்சினு சத்த கேட்டுச் எந்திரிச்சுக்கு உட்கார்ந்துவாங்க
ஒண்ணுமே பண்ண முடியாது அதுவும் நீங்க இப்ப தனியா இருக்கிற டைம்ல சுத்தம்
ரொம்ப கஷ்டங்க
உம் பாருங்க முடிஞ்ச எப்படியாச்சும் அவங்க தூங்குற டைம்ல ஒரு ஹாப்னவரோ ஒன் ஹரோ இருந்துட்டு போட்டோம் அந்த டைம் நீங்களும் தூங்க பாத்துக்
எங்கங்க அப்பதான் ஒரு வேல அவன் தூங்கும் போது ஏதாவது ஒரு வேல விட் இருப்போம் நம்ம அந்த வேல இருப்போ அந்த வேல செய்யலாம் அப்படின்னு டு செஞ்சிருவோம் நம்ம அத செய்யறதுக்குள்ள அவ எ முழிச்சு உட்காந்துக்குவா அப்ப அப்புறம் எங்க நம்ம தூங்குறது
அது இருக்கும் ஒன்னும் பண்ண முடியாது சரி ஒன்னும் பராப்ளம் இல்ல பகல்ல வந்துட்டு ஒரு ஹாப்பனவரோற இல்ல ஒரு பத்து நிமிஷம் சும்மா கண்ணு மூடி படுத்தாலும் கூட கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இன்ன சின்னதா அந்த டைம்ல கண்ணு மூடி மெடிடேஷன் பண்ணீங்கனாலே சில டைம் நம்மளுக்கு ரெஃப்ரஷ் கிடைக்கிற மாதிரி இருக்கும்
ஆமாங்க நம்மளுக்கு அஞ்சு நிமிஷம் கேஸ் பட் குடுத்துட்டா அ படுத்துட்டு போனை நோண்டிட்டு இருந்துருவா எங்க இருந்து கண்ண முடிதூங்குங்கறது அதனால கண்ணு கீழ கருவலியோ அந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சிங்க
இந்த போன்னால பாத்தீங்கன்னா நம்மளோட தூக்கம் வந்துட்டு நார்மலா குழந்தைங்க இந்த மாதிரி யாருமே இல்லலை டிஸ்டர்ப் பண்றதுக்கு அப்படின்னா அந்த டைம்ல நம்ம தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் இப்போ குழந்தைங்காம் ஸ்கூல் போயிடுச்சுன்னா நம்ம என்னன்னு நினைப்போம் இனி மத்தியானம் இப்படி ஒரு ஒன் அவர் தூங்கிக்கணும் காலையையில் சீக்கிரமா எந்திரிச்சு அவங்கள ஃபுட்டுக்க எல்லாம் ரெடி பண்ணி அவங்களளை அனுப்பி விட்டுட்டு மத்தியானம் எப்படி இருந்தாலும் தூங்கணும்னு நினைப்ப ஆனா இந்த போன் வந்துச்ச நம்ம கையில இனி ஒண்ணும் ப
ஆமா அவங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அவங்க தூங்கினா கூட நம்ம அப்ப படுத்துட்டு போன பாக்குற மாதிரி தான் இருக்கு ஒரு நிமிஷம் இத பாத்துட்டு தூங்கில இது ஒண்ணா மு பாத்துட்டு தூங்கிடல அப்டி சொல்லி நம்ம அத முடிக்கறிறதுக்குள்ள அவங்க எந்திரச்சு உட்காந்துக்குவாங்க
ஆஹ் அதுலயே ஷார்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா இப்ப நம்ம வேலைய ரொம்ப ஈஸியா பண்ணி உட்டுருச்சு.
ஆமா ந சொல்லவே வேண்டாம் அத பாத்துட்டோனா உலகமே மறந்துடுவோ
ஆஹ் பஃர்ஸ்ட்லாம எப்பவுமே ஒரு ஹாஃப் அவர் வீடியோ இல்ல பத்து நிமிஷம் வீடியோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதது ஃபுல்லாதான் பாக்கணும் ஃபுல்லா பார்த்தாதான் புரியும் அது காமெடியா இருந்தாலும் செ ரி இல்ல படத்தோட வீடியோ வ இருந்தாலும் செரி புுல்லா பாக்கணும் இப்ப எல்லாமே அந்த ஷார்ட்ஸ்லயே சின்ன சின்னதா என்டர்டெயமெண்ட் குடுக்குறதால ஒரு காமெடிக்கு நம்ம பாக்குறோ அப்படின்னாலும் கூட அந்த ஷாட்ஸ்லயே நம்மளுக்கு ஓகேன்ற மாதிரி ஆயிடுது நல்லா சிரிக்கிற மாதிரியும் இருக்கு அதைவே ஸ்க்ரால் பண்ணிக் கே நம்ம லைஃப் ஓடிடுது
குழந்தைங்க என்ன போன் பாக்குறாங்க குழந்தைங்களுக்கு விட நம்ம போனை பாரத்துட்டு அந்த அதையே ஸ்கரோல் பண்ணிட்டு உக்கட்டா டைம் போறதே தெரியாது அதுக்குள்ள குழந்த முழச்சுக்கோ எங்க இருந்து அப்ப நம்ம தூங்குறது
அதேதான் அவங்க இப்பதான் படுத்த மாதிரி இருக்கும் ஆனா ஹாப்னவர் ஓடி போயிருக்கும் அந்த ஹாப்ரும் பாத்தீங்கன்னா நம்ம போன்ல ஏதாச்சும் பாாரத்துட்டோம் இல்லலை ஏன்னா அந்த டைம் பார்த்ததான் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராவது கால் பண்ணுவாங்க நம்ம தூக்கத்தை கெடுக்கறக்கு
ஆமா கண்டிப்பாங்க நீங்க சொல்றத நஜம் நம்ம தூங்கலான்னு இருந்த சைலன்ட்ல எதுக்கு போன் வைக்கிறது யார் போன் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு தூங்கினாதான் கரெக்டா கால் வரும் பாப்பா சத்த கேட்டு முடிச்சுக்கும் நம்மளும் தூங்கின மாதிரி இல்ல அவங்களும் தூங்க விடாம பண்ணிருவாங்க பேசனா சும்மா துப்புக்கும் இல்ல எதுக்கும் இல்லாத பேச்ச பேசிட்டு அவங்க வச்சிருவாங்க நம்ம குழந்தையோ அதுக்கு மேல தூங்கு சொன்னாலும் தூங்காது நம்மளும் தூங்க முடியாது போனும் பாக்க முடியாது
அதேதான் நம்மளுக்கு வந்துட்டு எப்ப தூக்கம் வருது இல்ல நாமளே வந்து அந்த போனை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம உடம்ப கேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது தான் இந்த மாதிரியான டிஸ்டபன்ஸ் எல்லாம் வரும் இல்ல ஏன்னா சொல்லவே வேண்டம் நம்ம வீட்டுல தண்ணி ஏதாச்சும் வரும் அந்த டைமுக்கு தான்
அஐயோ கடவு அப்பாதான் சரியான டென்ஷனுங்க நம்ம சைலன்ட்ல வைக்கறனாலும் யாருமே கூப்பிட மாட்டாங்க நம்ம மொபைல் ஆன்ல வச்சுட்டு தூங்குறனால தான் கூப்பிட்டா நடுவுல தூங்கிட்டு எந்திரிச்சா தலையோ வாலிக்கும் திடீர்னு அந்த சத்த கேட்டு எழுந்திரிச்சிடுறோமா அப்பா அதனாலோ தலையோ வலி இப்ப என்னதான் பண்றதுன்னு புரியல தூங்காம இருந்தா டெய்லியே ஒவ்வொரு பிரச்சன எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பிரச்சன ஒவ்வொன்ன சோர மாதிரி இருக்கு மதியா டைம்ல தூங்க வேண் நைட்டு தூங்கினா போதும் மதியா டைம்ல தூங்கினா உடம்பு வெயிட் போடும்னா நைட்டு தூங்க தூங்குறதுக்கு பாப்பா விடுறது இல்ல அதனால மதியம் தூங்கல மதியம் தூங்கனா உடம்பு வெயிட் போடுது என்னதான் பண்ணணும் புரியலங்க
இல்ல மத்தியானம்ன்ன ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அடிச்சு போட்ட மாரி நம்ம தூங்குவோம் இல்லங்களா அது ரெகுலரா ஆகும் போது தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஆகும் எப்போ ஆச்சும் ஒரு நாள்லா ச்சும் து நீங்க பாப்பா தூங்கும்போது பாப்பா எத்தன நேரம் தூங்கும் ஒன் அவர் தூங்குறதே பெரிய விஷயம் அந்த டைம்ல நீங்களும் தூங்கிருங்க
ஆமாங்க நா இப்ப பாப்பா தூங்கும்போது நா தூங்கடுறேன் அதுக்கப்புறம் எந்திரிச்சுட்டு வீட்டு வேல செய்யறேங்க
ஆமா இல்லைன்னா தூக்கம் கேட்டு ருச்சுன்னா நம்ம உடம்புக்கு தான் பிரச்சன சரி நானும் என் வேலைய முடிச்சு நா போய் தூங்கறதுக்கு பாக்குறேன்
ஆஹ் சேரிங்க
ஓகே பாய்
ஓகே பாய்ங்க